ஆ
கேக்குதாடி நானே ம் நானே இன்ன இன்னிக்தா பசிக்குது ஆனா எனக்கே நா வந்து கல்யாணத்துக்கு போனா நல்லா கடைக்குனு ஆனா நறைய எ இருக்குன்டி நல்ல வித விதமா இருக்கு குஸ்கா பிரியாணி சில்லி சிக் கென் எல்லா கெடைக்கு ஐஸ்கிரீமு எல்லா இருக்குன்டி அங்க எல்லா இருக்கு அங் க அங்க போலா அப்டின் தா நேத்து நைட்டு எங்கத்தா மைலஞ்சு போயிட்டு வந்தாரா அப்ப நா எங்க அத்தாட்ட எங்கம்மட நா சொல் டே இருந்தம்மா நாளைக்கு நா கல்யாண்த்துக் போறமா எ ஃப்ரெண்டு வேற வராமா நா கூட்டிட்டு போமா வரேம்மா வரம்மான் சொல்ட்ருந்தே எங்க அம்மா வந்து நானே போ மாட்டே எனக்கு வேல இ இருக்கே அப்டின்னு எங்க அம்மா சொன்னாங்க அப்புறொ இன்னை காலைல எங்கத் தா என்ன சொன்னாங்னா உங்க அண்ண போறா அவ போறா அவ போறானாமா நீ வந் து அவ அவ கூட போ அப்டின் எங்க அம்மா சொன்னாங்க நா அவன்ட சொ எங்க அத்தா சொன்னாங்க டு சொல்லிருக்கே ஒன கூட்டிட் போவா அப்டின் எங்க அத்தா சொன்னாங்க
அவுங் வர்லயா அப்போ
நா இப்பதா நெனைக்கிறே
என்ன உங்க அப்பாம்மா
ஆஹ அம்மாவு வேலைக் போயிட்டாங்க அத்தாவு வேலைக் போயிட்டாங்க
ம்
நா இப்பதா எ நிக்கிறே ஆனா இவ கல்யாண்த்துக் தா போயிருக்கானான் எனக் தெரியில ஆனா காண ஆனா இவ்ளோ நேரமால்லா அவ அவ எனிக்கவே மாட்டா அவ தூங் ங்கவே இல்லதானே அவ நா தூங்கு நா அஞ்சு மணிக் தூங்னே அதுக்கப் புறொ எப்பொவோ தா அவ தூங்கிருக்கா எப்ப தூங்குனான் கூட தெரில ஆனா இவ்வளவு நேரமலா அவ இனைக்க மாட்டான் டி எங்க போனான்னு தெரில
ஃபோன் பண்ணிப்பாரப்போ
ஃபோன் பண்ணவா நான் ஃபோன் பண்ணா மதிக்க மாட்டான் டி அவெ எப்போமே அப்படிதா நா கூப்பிட்டா மதிக்க மாட்டா ஆ எங்க
எங்கன்னு தெரில தெரிஞ்ச புள்ள அந்த புள்ளையு ஏன் நம்ம வயசு தா போவனானு தெர்ல
நீ என்னடி இப்பலா நா
அதா நம்ம வயசுல இருக்கதங்களா டக்கு டக்கு டக்கு டக்குனு ஆயிட்டு இருக்கு
நானே என்ன விட ஒரு வயசு சின்ன புள்ள சரியா அந்தப்புள்ள வந்து எனக்கு தெரிஞ்சவங்களோட அ எனக்கு தெரிஞ்சவங்களோட ஃபேமிலியில சரி யா அப்போ அந்த புள்ளைக்கு வந்து எப்ப போனவாரு போனவாரு என்னமோ என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு ஆ என்ன விட ஒரு வயசு சின் என்னது அனா அந் மாப்பிளைய பாத்தா மாப்பிளை முப்பது வயசு எப்புடியு இருக்கும்டி மாப்புளய பாத் தா அவளோ குண் கொஞ்சம் குண்டா அப்படிதா இருக்கு ஆனா அது சொந்தத்துக்குள்ள எல்லா இப் என்ன பண்றாங்க சொந்தத்துக்குள்ள சொந்தத்துக்குள்ள கெட்டி வச்சறாங்க
நம்மகிட்டலா எதுவு நடக்காது அவ்ளோதா
எங்க அம்மாட்ட நா வந்து காட்டுனே சேரியா எங்க அம்மாட்ட காட்டிட்டு மா இந்த புள்ளைக்கு எத் எத்தன வயசு இருக்கு ஆனா அந்த புள்ளைய பாகுறதுக்கு கொஞ்சோ ஆனா அந்த எங்கேஜ்மெண்ட்ல பாக்குறதுக்கு கொஞ்சோ நல்ல வயசு இருவது இருக்கிற மாரி இதாண்டி இருந்துச்சு ஆனா மத்தனா மத்த ஃபோட்டோலலா பாத்தா அவ்வளோ இருக்காது அது என்னன்னு தெர்ல ஆ எங்கேஜ்மெண்ட் ஃபோட்டோல அப்டி இருந்துச்சு அப்ப எங்க அம்மாட்ட காட்டுனேன் காட்டிட்டு இந்த புள்ளைக்கு எத்தன வயசுமா இருக்கு அப்டின்னு கேட்டே அப்ப எங்க அம்மா சொன்னாங்க ஒரு இருவது இருவத்தஞ்சு இருக்கு இருவதுக்கு இருவ இருவத்தி இருவதுக்கு மேலே இருக்கு அப்படினு மா இந் புள்ளைக்கு என்ன விட ஒரு வயசு கம் கம்மிமா இந்த புள்ளைக்கு நிச்சயதார்த்தோ எங்கேஜ்மெண்ட்டு அப்டின்னு எங்க அம்மாட்ட சொல்ற எங்க அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க
அப்ப உனக்கு பாத்தர்லா அ இதுக்குதா நானே இந்த மாரி ந தன் சொல்லவே மாட்ட நம்ம ஃப்ரெண்டே ஒருத் திக்கு ஆச்சுல
அ
நா சொல்லவே இல்லையே
அ சொல்லு ஆனா இப்ப ஸ்டோரி எல்லா பாத்தியான்
பாயா பயங்கரமா போடுறா
பயங்குறமா ஐயோ அவுங்க குடும்பத்திலயே கல்யாணத்துக்கு எல்லா போய் பாத்
அதா கெத் த்தா போய் உக்கான்ட்ருக்கா
ஆமா கெத்தா கூட்டிட் போய் கெத் கெத்தா இருக்க வெக்குறாடி அது குடும்பத்துல வந்து இந்த மாதரி அப்டின்ட்டு அந்த குடும்பத் எந்த ஒரு இது இல்லாம கெத்தா அவுங்க அது ஒரே மாரி சர்ட் கட்டலடித்து
ஆ அவங்க அப்பா கூட எதோ உக்கார வெச்
அ அவுங்களுக் க்குள்ள ஒருத்தவங்களா கூட்டிட் போயிட்டா பாத்தியா
அது எப்டி அவுங்க அப்பாக்கு வந்து ஃபஸ்ட் எல்லா ஞியாவ் வராதா
அதுதா அதுதா எனக்கு தெரியில எனக் க்கு தோணுச்சு என்ன இது இப்ப வந்து இதுக்கு சேரின் சொல்லிருந் ந்தாலு ஒரு வேல குடும்பத்துல இருந்து தள்ளி வெப்பாங்களா இருக் கு அப் அப்டின்தா நெனச்ச ஆனா கெத்தா இருக் க்கு ஸ்டோரி எல்லாம் பாக்கணு ஏ எப்ப பாத்தாலு சுத்திக்கிட்டே கெடக்குறாடி டி
டி அவுளுக்கு என்னதா வேல வீட்ல சும்மா அங்க அன்னிக்கு நா போயிருந்தேன் அங்க ஒரு ப்ரெண்டு வீடு இருக்கு நமக்கு கூட படிச்சு போள்ள வீடு அப்போ எங்க அம்மா கூட தான் போயிருந்தனா நின்ட்டு இருந்தோம் ஆட்டோக்கு ஆ அவுங்க அந்த ந பாத்தோம் அத்த எங்க அம்மா கேட்டுச்சி யாரு அது அப்படினு அப்ப எ ப்ரெண்டோட ஹஸ்பண்ட் மாஅப்படினமா என் மா ப்ரெண்டோட ஹஸ்பண்டா என்ன சொல்ற அப்படினு மச்சாமா எங்களுகு மச்சான் அப்டினு
ஆனாலு ஆகேத் த்த யிருக்கு இது நான் ஸ்நாக் பாப்பேன் அந்த பிளையோடது
ஆ
ஸ்நாலாம் நைட்டு் ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் போயி சுத்தி சாய் குடிச்ருக்குண்டீ
ம் பயங்கர ஆ ஆம்மா
ஆனா யிதெல்லா போயி நம்ம வீட்டுல ஆனா இதன எங்க அம்மாட்ட சொல்லியிருகே அப்ப எங்க அம்மாக் எனக்கு தேவைய அந்த பிளைக்கு க்ய அந்த புள்ளைக்கு என்ன தெரியே சமைக்க தெரியுமா ஏதாச்சி தெரியுமா ஹ இபவே எதுக்கு அபடினா எங்க அம்மா சொல்லிட்டு யிருந்தாங்க அப்ப சொன்னே எங்க அம்மாகிட்ட
ஆனா வேற ஒர்ஊர்ல யிருக்குல வேற ஊர்ல அந்த் சில ஊர்ல யில்லா வந்துட்டு ரெண்டு டைம் பணுவாங்கள உம்மா பங்க்ஷன்லாம் ஆம்மா ஒரு டைம் பணிட்டு ஹ அவங்க வந்து வெளிய வெளியூரு போறமாரி யிருந்தா போய்டுவாங்க அதுகபுற திருப்பி வந்ததுகுபுற திருப்பி எல்லாதையு கூப்பிடு பணிட்டு அதுகப்புற தானே மாப்பிள கூட கூட்டிடு போவாங்க ஆக்க இப்ப ரீசன் த சலஞ்சி ம்
நமளுக்கு நா ஆஸ் சல்லா யில்லபா இன்னு அஞ்சு வருஷ கழியட்டு
ச ஆம்மா
ஆம்மா அஞ்சு வருஷ உகாந்து படிகணு அது மட்டும் போது அதுகு அப்புற பாத்துக்லா அபடியே
ம் இல்ல எந்த சொட்டையா
வந்து யின்ன மேபி இந்த வருஷ் ஷே வருஷம் வாய்பில்ல அடுத்த வருஷம் நம்ம ப்ரெண்ட்ல ஒருதங்கலுகு கல்யாணம் வருன்னு நினகிறே யாரா ச்சி ஒத்தவகலுகு வரும்னு நினக்கிறேடி அடுத்த வருஷ கண்டிப்
ஆம்மா ஆம்மா ஸ்டார்டிங்ல கூட ன்ன லாஸ்ட் அந்த மாரி
ம் ஆம்மா ஆம்மா ஒரு டிசம்பர் நவம்பர் செப்டம்பர் அந்த மாதிரி
நாளைக்கு எங்கேயோ ஒரு இது ப்ரோ க்ராம் நடக்குதுல்ல
என்ன ப்ரோக்ராம்
நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன டி
சண்டே
ஆஹ அது ஏதோ ப்ரோக்ராம் மாிரி
நாளைக்கு ஆஹ் ஆமா
போவியாங்க காலைல
ம் ஆமாம் நடக்குது ஆனா நானும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நானும் போனது இல்ல எங்க அண்ணா எல்லாம் போய் நின்னு போட்டோலாம் எடுத்து ஆனா அந்த கூட்டத்துநடுவுலநின்னு போபட்டோ எடுப்பேன் தெரியுமாரியமா நல்லாருக்கும் அந்த ஃபோட்டோ அவெல்லாம் போய் போட்டோல்லாம் எடுத்திருக்கான் அப்புறம் என்னோட கசின் இன்னொரு அ இருக்காங்க அவுங்க வந்து ஆ அங்க அங்க வாலண்டியரா போயிருக்காங்க
ஹ
அப்போ அன்னைக்கு ஒரு தட போன வருஷம் சரியா வாழ போயிருந்தாங்க அப்ப நான் வந்து உன்ன நான் கூட்டட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா ரெண்டு வருஷமும் போகணும்னு நினைக்கிறேன் ஆனா போவேன் வேலா ஆனா இப்ப வராது டிசம்பர்ல நவம்பர்லதா வரும் இப்ப என்னடன்னா இப்ப வந்திருக்கு
ஆமா நாளைக்கு தான
ம் ஆமா காலைல
நா எங்க அண்ணன்ட்ட கேட்டே என்னது என்ன ஆனா அதுல அழகா இருக்காது அப்டிங்கறா
ஆனா நல்லா இருக்கு எல்லாரு ஒத்துமையா இருந்து நல்லா இருக்கு ஆனா என்ன பாட்டலாம் போட்டு கூத்தடிச்சுட்டு இருப்பாங்க அது நம்மளுக்கு
ம் நம்ம மட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஒரு எடத்துல இருந்தா கூட பரவாயில்ல
ஆமா அப்டி அப்டி ஃப்ரெண்ட்ஸா வேணா போலா ஆனா எவ வருவா
ஆ ஏ அது எத்தன மணிக்கு எ எத்தன மணிக்கு காலேல அ அப்பதா எல்லா தூங்கவே செய்வாங்க போன எடுத்துவச்சுட்டு அ
இப்போ தெரியாது
யார் வருவா யாரு வரமாட்டாங்க ஆனா அப்டி ஃப்ரெண்ட்ஸா எல்லாரு பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு போனா நல்லா தா இருக்கு நம்ம மந்தி போணுனு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருந்தோ பிரெண்ட்ஸா எல்லாரும் போனும்ன்ட்டு எங்க நடந்துச்சு
அதெல்லா எ
ஆனா பிளான் பண்ணா நடக்கு அப்டி குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டுவிடவா
ஓவர் பிளான் பண்ணா நடக்காது சும்மா ஆ
அ எல்லாருட்டியு வந்து ம்ச் இந்த மாரி இந்த மாரி ஏ டர்ஃப்க் போவாங்க சேரியா பசங்க பசங்க டர்ஃப்க்கு போவாங்க எப்டி தெரியுமா போவாங்க அவங்களோட அந்த குரூப்புல வந்து என்ன பண்ணுவாங்க அ பசங்களா இத்தன மணிக்கு இங்க டர்ஃப் பே வர்றவங்க வாங்க அப்டின் முடுச்சுட்ருவாங்க
அதேமா நம்மளு சொல்லிருணு ம்
சுடும்போது வருவாங்க
அ ஆனந் இப் புள்ளைக என்ன பண்ணுவாளுக அஹே புள்ளைங்க என்ன பண்ணுவாளுக அவ எம் பேரு சொல்லவே இல்ல அவ எ கூப்புடவே இல்ல அப்புடிம்பாளுக
ஆமா அ அதா என கூப்புடவே இல்ல நா எப் எப்டி வர்து அப்புடிங்குவாங் நம்ம ஃபேர்வலுக்கே அப்புடிதான சொன்னாங்க கூப்புடவே இல்ல டி சார்ஜ் கம்மியா இருக்கு ஒரு நிம்ஷோ சுவிச் ஆஃப் ஆயுரு இரு